ம் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ எனக் கேக்குது ஃப்ரோ நல்லாருக்கீங்ளா நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கே சாப்டாச்சா
சாப்புல இனிமேதா சாப்புட்னு நீ
ஹலோ
நீங்க
ம் நா சாப்டாச்சுமா ம் பேசுங்க ப்ரோ ஹலோ கேக்குதா ஹலோ
என்ன ஸ்பெஷல் ஹலோ
ஆ கேக்குது சாஸ் பேசது கேக்குதா உங்களுக்கு
ஆனா எனக்கு கேக்குது உங்ளுக்கு கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது ஃப்ரோ நீங்க பேசுங்க கேக்குது எனக்
என்ன சாப்
இங்க இங்க பிரி பா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒன்னு குட்டி பாப்பா வீட்ல இருக்கா இன்னொருத்தி ஃபஸ்ட் ஸ்டாண்டர் படிக்கா அதனால அவளு க்கு லன்சுக்கு பன்னீர் பிரியாணி கேட்டா அதனால அவளுக்கு பன்னீர் பிரியாணி எக்கு எங்ளுக்கு ஒயிட் ரைஸ் சாம்பார்
செரி ஓக்
நீங்க என்ன செஞ்சுட் இருக்கீங்க
இங்கயு சாம்பார் தாங்
கேக் நீங்கள் என்ன செஞ்சுட்டிருக்கீங்க
நானா நா சும்மா வீட்லதா இருக்கே காலேஜ் முடிச்ட்டே
ஓகே ஓகேங்க
இப்பதா ஃபினிஷ் பண்ண ஃபைன்லலியர் பி காம்
இன்ஜினியரிங்கா ஆர்ட்ஸ் ஓகே பி காமா ஓகே ஓகே
ஆட்ஸ் அதா பேங்க் எக்ஸாம்லா எழுதிட் இருக்கே ட்ரை பண்ணிட்டிருக்கே ஆஹ இதே போது
இல்ல க்ளாஸ் போனீங்கனா கொ இல்ல அதா கிளாஸ் போனா ஒரு ஐடியா கெடைக்கு ஷாட்டா இது பண்றதுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு செய்துக்கு ஒரு ஐடியா குடுப்பாங்க அவுங்க கொஞ்ச சிம்பிளா மைண்ட்ல அந்த இயர்ஸ்ஸல்லா வெச்சுக்குறக்கு ஒரு ஐடியா குடுப்பாங்க வுற்றாதீங்க இப்டியே படிங்க ஃப்ரோ நல்ல ஐடியா பி காம் முடிச்ட்டு இப்டி கோச்சிங் க்ளாஸ் போறது நல்லது நாலா விட்டுட்டே நானு இதே மாறி பி எஸ் சி முடிச்சதுமே எங்க வீட்ல கேட் ட்டே க்ளாஸ் பண்றே க்ளாஸ்கு போறே அப்பின்னு எங்க வீட்ல இல்ல பி எஸ் சி முடிச்சாச்சு கையோட பி எட் பண்ணிரு அப்டினாங்க பி எட் டியு பண்ணி எம் எஸ் பண்ணு எம் எஸ் சி பண்ணு அப்டினாங்க செரி ஓகே அதையு பண் ணே அதுக்கப்றோ முடிச்ச செரி முடிச்ட்டல்ல வேலைக்கு போ அதுக்கப்றோ வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு அவ்ளோதா அப்டியே போயிருச்சு அதனால அப்டி நீங்க கண்டினீயூவா படிக்க ஆரம்பிச்சீங்னா உங்ளுக்கு இ இதா கரெக்ட் டைம் அப்டியே பண்ணுங்க
மாமாவு எஸ் பி ஐ தா ஒர்க் பண்றாறா மேனேஜரா
ஓகே ஓகே ஓகே ம்
அதனால மாமா தா இது எடுத்து படி இது எழுது நா வேல வாங்கி குடுக்றே அப்டினாரு
இல்ல இதா கரெக்டு இப்ப நீங்க வந்து அந்த டிகிரி முடிச்சதுமே இப்ப கிளாஸூ அட்டன் பண்ணீங்னா ஒரு டூ இயர்ஸ் குள்ள கண்டிப்பா உங்ளுக்கு ஒரு நாலேஜ் கெடைக்கு எப்டி பண்ணா எப்டி பண்ணலா அப்டிங்கற ஒரு ஐடியா வந்து கெடச்சிரு அப்டிங்கும்போது இதுதா கரெக்ட்டு உங்ளுக்கு இந்த டைம் இப்ப இப்ப நீங்க பண்றது ஓகே தா உங்ளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இப்ப இதுல படிக்க போறது
எக்ஸாம் எழுத ந
ஸ்டேட் பேங்க் பேங்க் எக்ஸாமா ஹலோ ஹலோ கேக்குதா
புரில வெயிட்டுலிஸ்ல இருந்ச்சி சொல்லி சேர் சேர் இர்ந்துஸ்தா அ எனக்கு டீம்ல சொன்னாங்க நாலு வாரோ கலிஸ்தா அவர் போலான் அடியா கேக்குது
ஆ ஓகே ஓகே ப்ரோ இல்ல இப்ப பேங்குக்கு ரெண்டு எக்ஸாம்தான
ரெண்டு எக்ஸாம்னா எப்டி புரில
ஆ இல்ல பிலிமினரி ஒன்னு மெய்ன் எக்ஸாம் ஒன்னு அந்த மாரிதான இது பண்ணிருக்காங்க
ஆ மூணு இ இது எஸ் பி ஐ ல வந்து மூணு எழுதணு நம்ம
ஓகே ஓகே ஓகே மூணா எஸ் பி ஐ ல மூணா ஓகே
ஆமா நாங்க ஹெச் டி எஃப் சி அது மாரினா ஒன்னு ரெண்டுதா வரு
ரெண்டு ரெண்டா ஆ இதுல ஃபஸ்ட்டு ம்
து இந்த அ ஐ டி எஃப் சி அதெல்லா ஈஸி யா வாய்ங்கிலா
ஓகே ஓகே அதா ஃபஸ்ட்டுதா ஒரு எக்ஸாமா இருந்தது பேங்க் எக்ஸாமுக்கு இப்ப எல்லாத் எல்லா பேங்குக்குமே கம்பல்சரி ரெண்டு எக்ஸாம் ஆக்கிட்டா ங்க ப்ளீமினரி தனியா அதுக்கப்புறோ மெயின் எக்ஸாம்ல நான் ஒன் டைம் அட்டன் பண்ண பேங்க் எக்ஸாம்க்கு இது ஸ்டேட் பேங்க்தா அ ஒன் டைம் அட்டன் பண்ணே அவுள்தா அதுக்கு பிறவு அப்ளை பண்ணவே இல்ல அதுக்கு
நீங் குரூப் எக்ஸாம்லா அப்ளை பண்லால
குரூப் எக்ஸாம் நா பிரிப்பர் பண்ணிட்டுதா இருக்கே நான் எம் நான் வந்து மேக்ஸ் மேஜர் எம் எஸ் பி எட்டு அப்போ கொஞ்சோ மேக்ஸு கொஞ்சோ பிராப்ளம் இல்ல மத்தது தியரிங்குனா இப்போ பசங்க ரெண்டூ குட்டி பசங்கங்கற்னால இங்கே கொஞ்சோ கோச்சிங் கிளாஸு இது பண்ணமுட்ல அதுனால இப்போ நோட்ஸு நான் வீட்லியே பிரிப்பர் பண்ணிப்பே ஏன் ஹஸ்பண் கொஞ்சோ ஹெல்ப்
ஆ ஓ கே
ம் அதுனால இப்ப குரூப் எக்ஸாம்க்கு அப்றோ டெட் எக்ஸாம் பி எட் பண்ணதால டெட் எக்ஸாம் பண்ணலா அதுனால டெட்டுக்கு குரூப்பெய்ட்டு கொஞ்சோ போட்டா பிரிப்பர் பண்ணி இது பண்ணலான் பாக்குறே ஹலோ
ஓகே சூப்பர்
ம் சொல்லுங்க ப்ரோ நீங்க அப்றோ உங்களுக்கு ம் சொல்லுங்க
என்னஸ் நல்லா சம குக் பண்ணுவீங்கன் கேட்ட
நா வந்து பொதுவாவே எனக்கு வெஜ் பிடிக்கு ஆனா என் ஹஸ்பண்டு நான்வெஜு ரொம்ப விரும்பி சாப்புடுதால அவ்ங்ளுக் கா நான்வெஜ் சமச்சு இப்ப நான்வெஜுதா இப்ப நல்லா பண்ண வருது
சிக்கன் கிரேவிலா எப்டி எல்லா நல்லா பண்ணுவீங்ளா
ஆ எங்க அம்மா உண்மைய சொல்ணுனா எங்க மம்மிக்கு வந்து அவ்ளோ இதா நான்வெஜு இது பண்ணாது இப்ப நான் வைக்கிறத பாத்துதா எங்க அம்மாவே நான் வெஜ்ஜு கொஞ்சோ கொஞ்சோ நான் சொல் ஒரு சின்ன சின்ன ஐடியா வப்பாங்க எங்க அம்மா நாங்க வந்து வெஜ் தா ரொம்ப விரும்புவோ நான் வெஜ் விரும்ப மாட்டோ அம்மா வீட்டு சைடு அதனால இப்போ நா சொன்னதுக்கப்புறோ ஒரு சி சின்ன சின்ன ஐடியாஸ் எதா கொடுக்குற அத வெச்சு இப்போ அவங்களுமே பண்ணிப்பாங்க
குக் பண்ணுறது யா அது இல்ல ப்ரோ அது இஷ்டப்பட்டு சமைச்சா எல்லாமே நல்லா வரு அ அ திரும்பி என்ன என்ன சிஸ் என்ன பிரதர்
பெப்பர் சிக்கன்
பெப்பர் சிக்கனா
ஆமா
ஒவ்வொருத நா வந்து நா பண்ற மெதட்ல சொல்றே உங்களுக்கு அது ஓ எப்டி இருக்கு தெல்ல நீங்க நல்லா குக் பண்ணுவீங்களா என்ன
ஆஹா எனக்கு சாப்பிட மட்டு தா தெரியு
அதெல்லா வரு ப்ரோ அதுக்கெல்லா குடு த்து வெச்சிருக்கணு குடுத்து வெச்சிருக்கணு யாராது சமச்சு நம்ம சாப்புடுறதுக்கே குடுத்து வெச்சிருக்கணு
எங்க அம்மா சமைப்பாங்க நா சாப்டுவே
அததா சொல்றே யாராது சமச்சு நம்ம சாப்புடுறதுக்கே குடுத்து வெச்சிருக்கனு நாமளேச் சமச்சு நாமளே சாப் புடும்போது அது வந்து ரொம்ப என்ன சொல்றது மைண்டுக்கே ஒரு மாரி இரு
ச நம்மலேச்
அழுத்து போய்றுவ
ஆ
அது அது உண்மதா நம்மளே சமச்சு நம்மளே சாப்புடும் போது வந்து அது நல்லா இருக்காது இப்ப அதனால நெறைய ஹவுஸ்ஸ்வுமே நெ போ ஹோட்டல் உண் இல்ல உண்மையில ப்ரோ நறைய ஹவுஸ் ஓயப் என்னைய மாரி நெறைய குடும்ப தலைவிகள் வந்து எத விரும்புவாங்க அப்டின்னா ஹோட்டல்ல போய் சாப்புட விரும்புவோ ஏன்னா அவுங்க சமச்சு நம்ம சாப்புடுறோ அந்த எடத்துல சூடா வந்து அந்த எடத்துல கெடைக்கு அதுனால அந்த டைம் வந் து நல்லா இருக்கு அதனால வாரத்துல ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்புட விரும்புவோ அதனால தா சொல்றே யாராது சமச்சு குடுத்து நம்ம சாப்புடும் போது அதெல்லா வரோ இப்ப நாலா அ ஹவுஸ் ஒய்ஃபு எங்க அம்மா வீட்டுக்கு போம்போது சாப்பாடு எங்க அம்மா செஞ்சு குடு போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு இங்க நாமளேயே சமச்சு சமச்சு சமச்சு சாப்புடும் போது அது அழுத்து போயிந்து மத்தவங்களுக்கு நல்லா இருந்தாலு நமக்கு நல்லா இருக்காத மாரியே தோணது ஒரு கேள்வி
ம்
இப்ப பெப்பர் சிக்கன்ல்லா நீங்க சொன்ன மாரி நாங்க இந்த தீபாவளி டைம் வந்து எ ஹஸ்பண்ட் வந்து காரோ அவருக்கு வந்து ரொம்ப காரமா இருக்கணு எனக்கு வந்து காரமே ஆகாது அவர் அவங்க பண்ணா காரமா பண்ணு அவங்களுக்கு எங்க இங்க மதுர காருங்குறாங்க மதுரையில உங்க காரோ தானே உங்களுக்கு இது சோ அதனால அவங்க வந்து கொஞ்சொ காரமா சாப்ட்டே பழகி எனக்கு வந்து கார ஆகாது ரொம்ப காரமா சாப்ட்டா எனக்கு பிடிக்காது அவுங் வந்து செய்வாங்க பட் அதுல காரோ அதிகமா இருக்கு
எனக்குலா காரம் சாப்ட்டா விக்கல் வந்துரு
அப்டியா எனக்குலா கண்ணுலர்ந்து கண்ணீரா வர ஆரம்பிச்சிரு அதுனால் நா காரம் சாப்ட மாட்டே ஆனா எ ஹஸ்பண்ட் வந்து காரம் நா வெக்கிறது பசங்களுக்காக கொஞ்சோ காரோ கம்மி பண்ணி வெப்பே அவங்க சொல்வாங்க நீ ஏ இப்டி காரோ கம்மியா வெக்கிறம்பா பசங்களுக் வச்சது உங்களுக்கு தனியா வச்சிருக் கே அத நீங்க தனியா இது பண்ணிக்கோங்க எடுத்து சாப்ட்டுக்கோங்க அப்டின்ருவே
அவுங்களுக்கு ஒரு மொளகா பொடி போட்டு செஞ்சு குடுத்துருவீங்ளா
மொளகா பொடி நா அப்ப அத தா எங்க வீட்ல சொல்ற மாரியே சொல்றீங்க அவருக்கு தனியா வேணுனா தனியா வாங்கி ஆனா உண்மைலே அப்டித்தா பசங்களுக்கு எனக்கு தனியா கொஞ்சோ காரோ கம்மியா வச்சு சாப்பாடு பண்ணிட்டு அத தனியா எடுத்து வச்சருவே எடுத்து வச்சுட்டு அதுல அவங்களுக்கு கூட கொஞ்சோ காரோ போட்டு செய்வே இப்பிடிதா அவங்களுக் வச்சு குடுப்பே நானு ஆனா ஏ இந்த ஆமா அப்டிதா அப்டிதா பண்றது அவங்களுக்கு நாங்க எங்க எதுவு நீங்க சொன்ன மாரி இந்த பெப்பர் சிக்கன் எதுவு பண்ணம் போது என்ன பண்ணுவே அவுங்கதா சாப்டுவாங்க அந்த ஐட்டம் அதனால என்ன பண்றது வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு அதுல பெப்பரையு வத்தலையு நறையா கொஞ்சோ போட்ருது காரமா இருந்ததா நல்லார்க்குன் சொல்வாங்க அவுங்களுக்கு மட்டு தனியா அந்த பெப்பர அதிகமா போட்டு நானா நா சிக்கன் பண்ணா நல்லெண்ணைல தா பண்ணுவே கொஞ்சோ ஹீட்டு கொஞ்சோ இதா இருக் கு அப்டிங்கறக்காக உங்க வீட்ல அப்டி தான ப்ரோ பண்வாங்க
எங்க வீட்ல வந்து கோல்டு வின்னர்ல பண்ணுவாங்க அலோ கேக்குது கோல்டு வின்னர்
கோல் வின்னரா ஆ ஓகே ஓகே கடலெண்ண நா சிக்கன் பண்ணும்போது மட்டு நல்லெண்ணைல பண்ணுவே ஏனா சிக்கன் வந்து ஹீட்டா நல்லெண்ண வந்து கொஞ்சோ ஹீட்ட இது பண்ணு அதுனால சிக்கன் பண்ணும்போது தேங்கெண்ணைல
பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு கோக்னட் ஆயில்ல பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு ஆ சிக்கன்லா
ஆ ஓகேப்பா நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பாக்கறேம்பா கால் பத்து நிம்ஷோ பேசிட்டேன் நெனைக்கிறே பத்து நிம்ஷோ பேசிட்டே நெனைக்கற ப்ரோ அடுத்து நா ஒரு கால் கூப்டட்டா உங்களுக்கு இந்தா கூப்பட்ற நீங்க கட் பண்ணுங் ஆ தேங்க்யூ ப்ரோ இந்தா